ஹலோ ஹலோ கேக்குதா
ஆஹ் கேக்குதுக்கா என்ன பண்றீங்க
நான் இதுத்து இது கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் தா அத்தம்மா ஃபோனு ஒதறது என்னா வா இருக்கும்
யா
இப்போ ஃபோன்னு பேசிட்டுதான் இருக்கேன் ஆனா ஃபோன் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது வைப்ரேட் மாரி யாவுது என்னவா இருக்கும்
இது ஃபோன் ஃபுல்லா ஸ்விட்ச ஆப் பண்ணிட்டு பாருங்கக்கா ஏனா அந்த ஆப்ஷன்தான் ட்ரை பண்ண ஏனா அது கொஞ்சோ ஏனா ரொம்ப ஹேங்க் ஆயிருந்ததுன்னா ஃபோன் அப்டி ப்ராப்ளம் வரு
ஓகே ஏனா இது சைடு பட்டனுமே கொஞ்சோ பிரச்சனையா இருக்கு
ஆ
அதனால இப்ப ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலுமே கொஞ்சோ கஷ்டமாயிடுமோ ஒரு வேல ரீஸ்டார்ட்ன்ற மாரி ஏதா குடுத்தா இதுவா இருக்குமோ
ஆ ரீஸ்டார்ட் இல்லக்கா ஃபோன ஃபுல்லா ஆஃப் பண் ட்டு எல்லா ஆப்பு நெட்டு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு
அ
நீங்க அப்ப ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏனா அப்ப கரெக்டா இருக்குனு நெனைக்கிறன் அப்ப கொஞ்சோ நேரோ ஃபோன் ரீஸ் கொஞ்ச நேரோ ஸ்விச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்க
ஏனா இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றதே கொஞ்சோ கஷ்டமா இருக்கு இந்த ஃபோன்ல எதோ பத்தி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அத்தம்மா சொன்னாங்க
ஆ வேணா ஃபோன ரீசெட் வேணா அடிச்சு பாருங்கக்கா ரீசெட் குடுத்தா அதுவே ஸ்டார்ட் ஆயிடு இல்ல அது பெர்ஸ் பண்ண தேவயில்ல அங்க மேல அந் இந்த நம்ம மேல டேட்டா எல்லா ஆன் பண்றதுக்கு போ மேல ஸ்வைப் பண்ணுவோமல்ல
ஆமாவா
அங்க சைடுலயே வந்து அந்த பவர் ஆஃப் பட்டன் மாரி காட்டு நீங்க அத க்ளிக் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு ஆப்ஷன் வ ரு சுவிச் ஆஃப் பண்ணனுமா ரீஸ்டார்ட்டா அப்டின்ட்டு இன்னு ரெண்டு மூனு ஆப்ஷன் காட்டு நீ அதுல வந்து ரீஸ்டார்ட்னு ஆ ப்ஷன் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது போன் வந்து ரீஸ்டார்ட் ஆகி அதுவே திரும்ப அதுவே ஆன் ஆய்க்கு நம்ம எது பட்டன் எல்லா போட்டு இது பண்ண தேவ இல்ல ப்ரெஷ் பண்ண தேவயில்ல
நீ அம்மா வீட்டு போவ இன்னைக்கு வருவியா
ஆ வருவன்க்கா
அப்ப வந்து என்ன பிரச்சனன்னு கொஞ்சொ பாத்துட்டு போறியா
ஆ சரிக்கா நா பாத்து பண்றன் என்னன்னு என்னாச்சுனு தெர்ல பாத்தா தெரியு என க்கு நா பாத்து பண்ணி குடுக்குற ஒங்ளுக்கு
ஏனா அன்னக்கி அது மாரிதா ஃபோனு வந்து இதே மாரி பேசிட்டே இருந்தன் துணி அளாசிட்டே பேசிக்கிட்டே இருந்தன்
ஆ
பேசிட்டே இருக்கும்போது தண்ணி உள்ள போய்டுச்சு போல
அய்யய்யோ ஓங்க அளசர அப்பயா வேகமா அள
நமக்கு இதாகுல வேர்வ வருல்ல அது அப்டியே அழு த்தி புடிச்சுக்கிட்டே அளச்சிட்டே சும்மா இந்த தண்ணி உள்ள எறங்கிட்டுருக்கு போல
எது இதுவோ
ம் சின்ன பாப்பாதா சொன்னா இந்த மாரி அ நீங்க வந்து இது இது பண்ணி பாத்தீங்னா ஒரு அது ஒரு சவுண்டு மாரி எஜெக்ட் ஆகுது
ஆ ஆமான்க்கா அந்த சவுண்ட் போனுக்குள்ள தண்ணி இப்ப போயிருந்தாலு அந்த சவுண் மூலமா நம்ம அத போட்டு உட்டோனு வச்சுக்கோங்களே போன்ல தண்ணி இருந்துச்சுனு வச்சுக்கோங்களே அந்த சவுண்டு மூலியமா வெளில வந்துரு அப்டின்ட்டு சொல்றாங்க ஆனா அது நா ட்ரை பண்ணது கெடையாது
இல்ல உண்மதாண்டா ஏனா என்ன என்ன ஆச்சுனா இப்ப தண்ணி உள்ள போயிருந்துச்சுன்னா ஒரு சவுண்டு கேக்குல அந்த கர கர கர கர கரன்னு அந்த மாரி ஒரு சவுண்டு கேட்டுச்சி அது நாங்க போட்டுட்டு அப்படியே வச்சிருந்தக்கு அப்பறமா ஆ
ஆ
ச்ச நம்ம போன்ல தண்ணி ஆமா
ம் ம்
இருந்துச்சுனா நமக்கு ஒரு மாரி கர கரகரன்னு ஒரு சவுண்டு கேக்குல்ல
ஆமா
அந்த மாரி கேட்டுச்சு நானுமே அச்சச்சோ மாமா வாங்கிகுடுத்தாரே தேங இப்பத்தான வாங்கி குடுத்தாரு
அ
இது நா பழைய போன்லா நாலு வருஷொ அஞ்சு வருஷொ வச்சனே இது ஒரு ரெண்டு வருஷந்தா ஆவுது
ஆ
அதுக்குள்ளே ரிப்பேர்னா என்னடா பண்றது நென்ச்சே ஆனா சின்ன பாப்பா சொல்லி அப்பறொ பண்ணி பாத்தோ
ஆ
இப்போ ஒர்க் அவுட் ஆவுது நல்லா ஸ்பீக்கர் நல்லா கேக்குது
ம் ம்
நல்லாதா இருக்கு
இப்ப நல்லாருக்கா
ம் இப்ப நல்லாருக்கு அதா இப்ப இந்த மாரி இருக்கா
ஆ இது நம்ம எதும நம்ம ரீசட் மட் டு அடிச்சி பாக்லாக்கா
செரி செரி ஏனா இது எட்டாயிர்ரூபாய்க்கு வாங்னது
உம்
இந்த ஃபோன அந்த அளவுக்கு யூஷும் பண்றது இல்ல சும்மா கால் மட்டுந்தா ஏன்னா அத்தம்மா வந்து அவ்வளொ ல்லா யூஸ் பண்ண மாட்டாங்க
ஆ ஆ
நம்மளாது நல்லா வாட்ஸ்ப்பு சோசியல் மீடியா நிறைய யூஸ் பண்றோ
உம்
அதுக்கா கேக்குற
அது ப்ராப்ளம் கிடையாது நம்ம ரீசெட் மாரி அடிச்சட்டோனு வச் கொங்கல அது அடிக்கடி ஹேங்க் ஆயிடு ஒரு சில டைமு
ஓகே
அதனால ஒரு ப்ராப்ளமு இல்ல அதா சொன்னல அங்க மேல ஸ்பைப் பண்ற இடத்துல அந்
இது இந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா
யூ ட்யூப் அவங்க என்ன பாக்குறானுங்கனா
யூ ட்யூப்ல கேம் ஏத்தி வச்சட்றானுங்க
கேம் எத்துனாலே ஒரு ரெண்டு கேம் ஒரு மேல எத்துனாலே ஹேங்க் ஆயிடுகா அது போனு
அ ரெண்டுக்கு மேல எதனா வாங்கனு உரப்பட்டதா ரெட்டு வச்சிருக்கானுங்க ஃபோன எடுக்றப்போலா நானு டெலிட் பண்ணி ஆயி அன் இன்ஸ்டால் பண்ணி அன் இன்ஸ்டால் பண்ணி தா உடுற
ஆ அப்டி இவ்ளங்க ஏத்திறாளுக
உம் இப்போ ஒரு மூனு கேம் இருக்கு போல
ஆ அதுனாலே கேம்னாலே கூடு ஃபோன் வந்து சீக்கிரமா இதாய்டும்கா
அப்டியா
உம்
இது தெரியல செரி நம்மோ பாப்போ
என்ன நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி பாருங்க அப்டி இல்லன்னா நா கேம் எதனா இருந்துச்சின்னா கூட அன் இன்ஸ்டால் பண்ணி உட்ருங்க இப்பதைக்கி
ஓகே
நா சாய்யாலோ வந்து கூட இன்னன்னு பாக்ற
செரி செரிடா
அம்மாவ கூப்டுக்றே அந்த சைடு தா வருவ அம்மாவ கூப்ட்டு போவ அந்த சைடு தா வரணு அதனால நா வர அப்ப அப்டியே பாக்கறே என்ன பிரச்சன அப்டின்னு சொல்லிட்டு
ஓகே ஓகே ஓகே புரில என்ன ஆகுதுனா
எனக்கு தெரிஞ்சி ஃபோன் ஹேங்கா தா ஆயிருக்குன்னு நனைக்கிற வேற என்னு பிரச்சன இருக்காதுன்னு நனைக்கிற
ஆ ஹங்குதா ஏனா அதுலேப் ஃபோன்லேயே நறைய குடுத்துருக்கு மே எதுக்குமே உதவாத இருக்குது
அந்த ஆப்ல்லா டெலீட் பண்ணி உட்ருங்கா நீங்களே
புரியல
அது நீங்கலே டெலீட் பண்ணி உட்ரலாமே
ஆ டெலிட் பண்ணிதா உடுற மறுபடியு ஏத்துறானுங்கல்ல
தமிழினிய ப்ளே ஸ்டோருக்கு எதனா இது போட்டு வச்சிருங்க
ஆமா
தொடுமாறி
பாஸ்வேர்ட் போட்ருகூடா இப்ப இரு காலத்து பசங்க நம்ம போட்றத வந்து பாக்குறாங்க பாத்துட்டு அப்டியே இது பண்ணிறாங்க அவுங்கட்ட நம்மல்லா இதுவா பண்ணுமுடியு சொல்லு
நோ
ஏகப்பட்டது ஏத்தி நம்மள கடுப்பேத்துறானுங்க அப்ரோ இன்பில்டாவே ஆப் ஒன்னு இருக்கா அதெல்லா டெலிட் பண்ண முடியல ஒரே கேல்ரி ஓப்பன் பண்றது எவ்ளோ ஈஸி சொல்லு கேல்ரியே ஓப்பன் பண்ண முடில அவ்ளோ ஹேங் ஆகுது போனு ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ
தன்னாலே போனு
என்னதுரா
ரீஸ்டார்ட் பண்ணாலே செட்டாயிடுந்தாக்கா தோணுது
அப்டியா
ம்
செரி செரி ஏனா இந்த சைடு பட்டன் பிரச்சன்னால அதையு இன்னொருத்தவங்கள்ட்ட குடுத்துதா பண்ணோ ஏனா நம்ம அது பட்டன் எதோ உள்ள போயிடுச்சு
கீழ எங்கனா போட்டாங்களா
ஆ அந்த கத ஒனக்கு தெரியாதுல்ல பாப்பா கொஞ்சோ சின்ன வயசு கூலுக்கு போறதுக்கு முன்னாடி
ஆ
மேல ஜன்னல் வழியா கீழ போட்டா
மேலேர்ந்து கீழ போட்டா ஐயோயோ
அப்போ சத்தமா போன் அவ்ளோவா அவுங்க யூஸ் மாட்டாங்கல்ல
ஆமா
அப்பறமா அவுங்க அந்த அளவு பாக்கல
இப்ப நம்ம கை நம்மலாச்சூ தேடிருப்போ நம்ம போன காணோனா ரெண்டு நிமிஷ்
கீழ கடக்கது பக்கத்துல டெய்லரு இருந்தா
ஆ
அவரு வந்து நி அ இதுல இருந்து வர அவுரு வேற மொழி வேற
போ ஆ
அது பரவால்ல நல்லவரு குடுத்துட்டாரு இது இந்த மாரி அது என்ன பிரச்சனனா அடிக்கடி எதாது எடுத்து போடுவா
ஓ அதுனாலயா
ஆமா அதனால அவரு எப்டியோ எடுத்து குடுத்துட்டாரு
இது வேற யாரன்னா நின்னா அவங்க பாட்டுனு எடுத்துன்னு போயிருப்பாங்க
அதுக்கு முன்னாடியே ஆமா அவரு பாத்தது ஓகே பக்கத்துல இருக்கோ நெறையா அத்தமா அவுங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க
ஆ
அதனால இப்ப வேற யாராது கண்ல பட்ருந்தா எட்டாயிர்பா வேஸ்ட்டு இல்ல
எடுத்துட்டு போய்ர்ப்பாங்களே
அத விட கடைல வச்சிருந்தாங்க அத்தமா போன
கடைலேவா
ஆமா கடைல கீழ கட மேல இல்ல டா
ஆமா
எடுதுட்டு வந்துருவாங்க போல அன்னைக்கு பாத்துட்டு அப்பாவுக்கு அம்மா ஏத்திட்டு மேல வந்திருகாங்க ஆ எப்டி ஒருதர் போர்த்துடே போவரு போல
ஆ
ஆ அன்னிக்கி அவரு இவங்க போறத பாத்துட்டு வெல கேக்கறது வத்தி ஏத்துனதெல்லா பாத்துட்டு அம்மா மேல போனது ஒரு கடவுள போய் எடுத்துருகாரு
ஆ
அதுகப்பற அம்மா ஃபோன் பண்ணி பாத்து ஆப்போசிட்ல இருக்கவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பாத்தா இந்த மாரி நீங்க எனக் ஐநூரூவா குடுங்க உங்க ஃபோன் எட்த்துட்டு வந்து தரேன் சொல்லி செரி நீ எடுத்துட்டு போ தரேன் சொல்லி அப்புறோ கேமராலா இது பண்ணி போனுன்னு இதோ வரேங்கா அப்டின் சொல்ட்டு போய்ருக்காார் போல
ஆ
ஃபோன எடுத்துட்டு போய்ட்டு நல்ல வேல குடுத்துடாரு
நெறைய பேரு குடுக்க மாட்டானே
இப்டிலா இருகாங்க மனுசங்க இதுக்கே சாப்பாடு எல்லா கேக்கறப்ப அம்மா குடுத்துருக்காங்க போல
ஆ ஆ
குடுத்தவங்க கிட்டயே இந்த மாரி பண்ணிருக்காங்க
ஒ அப்டிங்ளா அதனால இவரு எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க அது வரைக்கு நல்லாதா போய்டுச்சி
அது என்னது நீ எடுத்துட்டு வந்து குடு காசு தர இததா அவ காஸ் கேட்ருன்னு குடுக்க வந்திருக்கா
ம்
ஆ நா எடுக்கலக்கா வேற ஒருத்தக்கா அந்த ஃபோன் பின்னாடி அந்த கவர தூக்கி போட்டா எனக் வந்து ஃபோன எ கிட்ட ஒருத்த வித்துட்டு போனாக்கான் சொல்லிருக்றா
யாரு ஃபோன வித்தாங்ளா
நீ உருட்டு உருட்டு நீ உருட்டுவே பக்கத்துல சிசிடிவி கேமரா இருக்கு
ஆமா அத பாத்தாலே தெரிஞ்சிரு ஆ
அப்டின்னு சொல்லி மெரட்டி செரி இரு எங்க மாப்ள வரட்டுனு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்க போல தோ இருக்கா வரன் சொல்லி எஸ்கேப் அய்டாங்க
தூங்கிட்டாரா அப்டியே
ம்
இன்னொரு தடவ குடுத்துட்டு போவாரு
குடுக்கல அவர் மெரட்னது மாப்ள வாருவாரு இரு ஐநூறுவா எடுத்துனு வரு வாருன்ன ஒன்னே ஓடிட்டா ஏ மாப்ள வந்தா ஐநூரூவா மாப்ள கிட்ட ஐநூரூவா வாய்ன் போவேண்டி தான
அவங் குடுத்துருவாங்களே
அவரு பாக்கவே இல்ல இல்ல போலீஸ்கார் மார் இருப்பாரு ஹையிட் வெயிட்டுமா
ஆ ஆ
யார்னா ஒரு வச்சார்னா நாலு நாளைக்கி காலி அவரு
பட் இருந்தாலு கரெக்ட்டு
சொந்தமா எப்டி சொல்றது ஒரு நம்ம ஒருத்தங் கிட்ட ஹெல்ப் கேட்ருக்கோ நமக்கு ஒதவி இருக்காங்க அப்டின்றப்போ அவங்க கிட்ட போய் திருடலாமா
அது கண்டிப்பா தப்பு தா
அதுக்கப்ற வா போச்சுட்டா
ம்
ஆனா அவளோட